கேக்குதா
ஆ கேக்குது உங்ளுக்கு கேக்குதா ஃப்ரீயா இருக்கீங்ளா பிஸியா இருக்கீங்ளா
ஆ அப்டியே பிசி ஃப்ரீ ரெண்டு கலந்து மிக்ஸ்சாயி மிக்ஸ்சாயி வருது
ம் ம் ம் சேர் சேரி உங்களுக்கு உங்ளுக்கு ஒரு ஓப்டியா இருந்துருந்தா நல்லாருந்திருக்கு ஆமா ஒத்தாசைக்கு சொல்றே
ஒத்தாசையா நம்ம ராசிப்படி யாரு நமக்கு ஒத்தாசலா பண்ண மாட்டாங்க நம்ம வேலைய நம்மதா பண்ணி ஆவ்ணு அவுங்க வேலைய செய்ய வுடாம இருந்தா சரிதா
அது செரி
ஆ
நாம வந்து இப்போ நாம வந்
உக்ஷம் சொல்லுங்க இல்ல இல்ல முன்னாடி மாமியார் வீட்ல இருக்றப்ப சாப்பாடு போட்டு வச் ச்சி அந்த சாப்பாடு கை கழுவிட்டு வைப்பாங்க அந்த அந்த தட்ட தூக்கிட்டு போறது வரைக்கு நா தா வேல பாக்கணு நாத்தனார்க்கு மாமியார்க்கு செய்யாலா செரி கொஞ்சோ வயசானவங்க எங்க மாமியார் எங்குதா ச்சுகோங்க ஒரு அறுவது வயசு இப்பதா ஆவுது நா கல்யாண ஆனா புதுசுல அவுங்களுக்கு அம்பத்தி நாலு வயசு
அ
அம்பத்தி மூணு அம்பத்தி நாலு தான் வச்சுக்கோங்ளே
அ
அப்போ கூட சரி அவுங்க கூட கொஞ்சோ வயசானவங்கனே வச்சு நாம பரவால்ல அப்டின் செய்யலா நாத்தனாரு என்ன விட என்ன நாலு வயசு மூணு வயசு கூட போற நாலு அஞ்சு வயசு தா கூட போ உள்ள பொண்ணு அது அதோட தட்ட எடுத்து நவுத்தி வைக்காது அந்த ரேஞ்லதா அவுங்க என்ன வச்சிருந்தாங்க சொல்லுங்க
இங்க வந்துட்டு நம்ம எதாது ஒண்ணு ஆசைப்பட்டோனு வச்சுக்கோங்ளே எதாது ஸ்நாக்ஸு சப்பாத்தி போட்டா நா தா செய்யுணு குருமா நா தா வைக்கணு ஆனா நா சொல்லிடுவே மாவ நீங்க பெணைஞ்சிருங்கன் சொல்லிடுவே மாவு பெணஞ்சி தேச்சு குடுப்பாங்க நா குருமா வச்சுட்டு அந்த சப்பாத்திய போட்டு எடுத்து குடுக்குணு
அ அ
இடியாப்போ அன்னிக்கு செஞ்சோமா அன்னைக்கு தேங்கா பால் நா செஞ்சே
அப்டியா
தேங்கா பால் நா செஞ்சுட்டு மாவ பெனஞ்சு மட்டுதா வச்சுது அத நானே புலிஞ்சு அடுப்புல வச்சு எடுத்திருக்க பாருங்க அதுக்குள்ள வெளில ஒரு மீட்
ஆமா ஆமா நானு கவனிச்சே
ஆ ஒம்போதர மணிக்கு மேலே நா எடுத்துட்டு வந்து தம்பிய தூங்க வச்சுட்டு புலிஞ்சு புலிஞ்சு அடுப்புல வச்சு நா அது செய்றே
ப்ராசஸ் கொஞ்சோ அதிகோ அப்டிங்றப்போ நம்ம கொஞ்சோ ஒரு ஆள் ஒரு ஒரு கை ஒரு நம்ம ஒருத்தற செஞ்சா அவங்க ஒருத்தட புழிஞ்சு வைக்கலா இப்புல்லா ஆமா அந்த மாரி இருந்தாதா நல்லா இருக்கு நம்மள ளே நம்ம இளிச்ச வாய் மாதிரி நம்ம வந்து நம்மள போட்டு வேல வாங்கிக்கிட்டு அப்டித்தானே இருக் காங்க நறைய ம மனுஷங்க
இந்த மார்ல்லா இந்த டென்ஷனா ஆவது நம்ம ஒண்ணு ஆசைப்பட்டடோனா அது நா தா செஞ்சு முடிக்கணு
ம்
ம் ம் அவங்க மெலுக்கா வந்து சாப்ட உக்காந்துருவாங்க
உங்க வீட்லருந்து கொஞ்ச கொஞ்சம் எடையில வருவாங்க ஏன் வீட்டு கத எப்டின்னா யாருமே எட் எட்டி கூட பாக்க மாட்டாங்க ஒரு பாட்டி இருப்பாங்க அவங்க பா இவங்க என் வீட்டுக்காரோட பாட் யா அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனா அவங்க எல் ஐ சி ஏஜென்டா கால் லை எழுந்துருச்சு போறாம் ஓ கல்யாண ஆனா புதுஸ்லல்லா வாசல் தெளிச்சு கோலம் போட்றது என் வேல கொஞ்சோ அந்த கோகுல் அ பையன் வந்து வயித்துல இருக்கறப்போ ஆ என்ன ஆய்டோன்னா எழுந்திரிக்க முடியாது என்னால அந்த டைம்லல்லா கொஞ் சோ மயக்கம் வந்துகிட்டே இருக்கும் அப்டின்றதுனால அப்ப எழுந்திரிக்க மாட்ட அதுக்கு அடுத்தது மட்டு அவங்க வந்து வாசல் தெளிக்கிறது மட்டும் அவங்க பாத்துக்கிட்டாங்க வாசல் தெளிக்கிறது நா அது வரைக் கு ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு நான் தா செஞ்சுட்டு இருந்த அதே மாரி மார்கழி மாசம்னா கோலம் போடுறது நா போட்ருவ
ஆ
அதுக்கு அடுத்தது வாசல் தெளிக்கிறது மட்டும் அவங்க பாத்துப்பாங்க மத்தபடி காலையில எழுந்து ஒரு வேளைக் கி வ து பாத்திரம் வெளக்கி வெப்பாங்க அது முடிஞ்சா செய்வாங்க முடிலன்னா எதாவ்து வேல இருக்குன்னா கெளம்பிடுவாங்க அதுக்கு அடுத்து உள்ள வேலைகள் அவங்க இரு இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணி அவுங்க செய்வாங்க
மேக்சிமம் இருக்க மாட்டாங்க என்னைக்காது ஒரு நாளு இருந்தாங்கன்னா அந்த அடுப்புல வந்து இப்ப சமைக்கிறதுல அவங்க அடுப்பு பத்த வச் ச்சா அவுங்க ஒலப்போடுவாங்க சமையல் மத்த இதல்லா நா தா பாத்துப்ப எப்பவுமே நா சாதம்வடிக்கிறது மட்டும் பாப்பாங்க பதம் பாத்து வடிக்கிறதுல்லா நா பண்ணிப்ப பத்த வெக்கிறது மட்டும் செய்வாங்க அதே மாரி இட் ட்லி மாவு அரச்சு வச்சுருவாங்க இந்த மே பெய் பெரிய வேலைகள்லா அவுங்க பாப்பாங்க இந்த மாதிரி ஆ அந்த வேலைகள பாப் பாங்க இட்லிமாவு அரச்சு வெச்சுட்டு இந்த உளுந்துகிளுந்து மோ முழுசா வாங்கணு இல்ல இந்த புளில்லா வாங்கி வச்சுப்போம்ல மொத்தமா நம்ம
ம்
அந்த வேலயெல்லா செய்வாங்க மோ புளி வாங்கி அரியிறது உளுந்து வாங்கி அந்தப் ஒடைக்கிறது இந்த வேலயெல்லா நா செய்ய மாட்ட இந்த மாரி உள்ள வேலையெல்லா அந்த பாட்டி பாப்பாங்க ஆ அந்த மாரி வேல செய்வாங்க அப்றோ இந்தா வெளியில எங் வீட்டு வ கொள்ள பக்கம் மரல்லா இருக்கும்
ம்
மரம்னா ரொம்ப மரல்லா இல்ல தென்ன மரம் மாரி இருக்குன்னா அந்த மட்டை எல்லா ஒடச்சு போட்றது தேங்கா உரிச்சு போட்றது
ம்
இதெல்லா செய்வாங்க குச்சி எடுத்துட்டு வந்து வெக் க்கிறது இப்ப வெறகு அடுப்பு வச்சிருப்போமா கொல்ல பக்கம் அதுக்கு உள்ள வெறகுல்லா கொஞ்சம் ரெடி பண்ணி வச்ருவாங்க
ம் ம்
அந்த மாரி வேல பாத்துக்குவாங்களா அதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அந்த மாரி அந்த மாரி மட்டும்தா பாப்பாங்க மத் மத்தபடி எல்லா வேலயும் நா பாக்வ வீட்ல உள்ளது ஓட்ட அடிக்கிறது இந்த இதல்லா பாக்குறதெல்லா நான் தா ஆ அதெல்லா பாக்க மாட்டாங்க என் மாமியார் மெலுக்கா இருப்பாங்க ஜாலியா ஆ ஒரு வேல இங்கேந்து அங்க நவுத்தி வெக்க மாட்டாங்க வேற அந்த பாட்டி செய்றப்ப அந்த அரிசி கிரிசி பொடைக்கிறாங்க க இதுல ரேஷன் அரிசி வாங்கிட்டு வந்தாங்கன்னா அதெல்லா பொடச்சு வச்ருவாங்க அப்போ ஒக்காந்துட்டு பேசிக்கிட்டு பொடப்பாங்க புளி அறிறாங்கன்னா என்னைக்காவுது ஒரு நாள் இந்த புளி அறிறது வடகோ போடுவாங்கல்ல அது தெரியுமா உங்களுக்கு
ஆ தெரியு
ஆ அந்த வடகோ போடுறப் ம் இந்த மாரி பெரிய வேலைகள் செய்றப்போ வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இவ்ளோ தா அவுங்க வேல எங்க மாமியாரோட வேல
ம் ம்
இவ்ளோ தா பண்ணுவாங்க அவுங்க அதிகபட்சமா வேற மத்த எல்லா வேலையுமே வீட்ல உள்ள வேலனா என்ன அவ வீட்டு கூட்றது மாப்பு போடுறது பூஜ ரூம் கிளீன் பண்ணி பூஜ பாத்திரோ செய்யறது இது எல்லா எப்புமே எல்லா வேலையு நா தா செய்வே ஆ ஆமா ஆமா நீ வேற அதெல்லா எதுமே பண்ண மாட்டாங்க ஆரம்ப காலகட்டத்துல கூட இந்த புளிப்பு இந்த மாரி டேஸ்ட் பாக்கறதுக்காக நம்ம இப்ப ஒரு மீன் கொழம்பு வக்கிறோன்னா புளி கரச் வச்சு வச்சுட்டு ஆ அதுல வந்து மிளகாத்தூள் எல்லாமே மிக்ஸ் பண்ணிடுவாங்க அவுங்க அந்த மாரி தா ஒரு தடவ செஞ்சு காமிச்சாங்க இந்த மாரி பண்ணிட்டு இப்டித்தா பண்ணணுனு ஆ நா என்ன பண்ணுவே புளி அளவு மட்டு போன புதுசுல நமக்கு கொஞ்சோ ஒரு புதுசா தான இருக்கு அளவெல்லா கேட்டுக்குவே அப்ப மட்டு இவ்ளோ போடாவா இவ்ளோ பேருக்கு செய்யணு இவ்ளோ செய்யலாமா அப்டினு சொல்ட்டு கரச்சு கிரச்சிட்டு அவங்கள்ட போய் காமுச்சுட்டு ஓ கே ஒன் கேட்டுட்டு அதுக்கப்றோ தாளிச்சு வுட்டுட்டு செய்ய ஆரம்பிப்பே ஆ ஆனா இப்பலா வந்து எப்டின்னா இப்ப நா தனியா வந்த துகப்றோ இவுங்க எல்லா வேலையு எல்லா ஷேர் பண்ணி செய்றாங்க நம்ம இருந்தப்ப யாருமே ஷேர் பண்ணிக்குனு நா மட்டு தான செய்றே அப்டின்னு நெனைக்கவே இல்ல யாருமே ஆமா இப்ப இப்ப எல்லா வேலையு செய்றாங்க எடையில ஒரு தடவ போனனா அப்ப பாக்குற நீ இப்போ ஷேர் பண்ணி செய்றத அப்ப செஞ்சிருந்தா நா ஏ தனியா வரப் போறே நானு உங்க கூட தான இருந்திருப்பே
ம் செரிங்க
அ ஆமா அப்ப தோணுச்சு நாத்தனார் வந்து பாத்தரோலா வெளக்குனதே கெடயாது
நீங்க வந்து பேசிற்ர்கிட்ருக்கு போதே சொல்லிட்டு வந்துருக்குலா
ஆ
இந்த வார்த்தைய பேசுற மாரியே
நா அந்த மாரி எனக்கு பேச வராது நேருக்கு நேர கேட்டு அந்த பழக்கோ இல்ல அப்பையில இருந்தே இந்த மாரியே பழகிட்டோமா மூஞ்சிக்கு நேரா பேசி பழக்கமே இல்ல
ம்
ஆ
நானுமே கேட்டுருவே கேட்டுட்டு அப்றோ யோசிப்பே மேக்சிமம் கேக்க மாட்டே அப்டி எதாவுது ஒரு இதுல கேட்டுட்டு ரொம்ப கஷ்டப்படுவே இத போய் கேட்டோமே அப்டின்னு
ஆ அது தா அதுக்காகவே தா எனக்கு அது மாரி தா நம்ம கேட்டுட்டோனா நமக்கு அதுவே தோணு அப்டிங்கிறனாலே நா கேட்கவே மாட்டே
ம் ம் ம்
நீங்க கொஞ்சோ கொஞ்சோ பேசுற அளவு கூட நா சுத்தமாவே பேச மாட்டேன்னு வச்சுக்கோங்க ம்
இதுங்கள பேசாமையு விட முடில
கரெக்ட் தா அவுங்க பேசறத திருப்பி திருப் ப்பயே எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு ஏதாவது ஒரு வார்த்தைகள விட்டுட்டு போயிடுவாங்க அவுங்களுக்கு அது கஷ்டமா தெரியாது எனக்கு கஷ்டமா இருக்கு சாதாரணமா அவுங்க வந்து பேசுறது வந்து ஆ அவங்க பேசுது வந்து ஒரு சாதாரண விஷயோ நம்ம சாதாரணமா ஒரு விஷயத்த சொன்னா கூட நம்ம வந் பெருசா பேசுன மாரி அத கிரியேட் பண்ணி விட்றது இதெல்லா பண்ணுவாங்க ஆ இப்ப தனியா இருக்கறப்ப அவுங்கவுங்க வேலய அவுங்க பாத்துக்கறாங்கல அவுங்க வேலைய பாத்துக்கலானாலு ஷேர் பண்ணி செஞ்சா ஒரு கூட்ட குடும்பம்னாலே என்ன எல்லாமே ஈக்குவலா கொஞ்சோ வேலைய பிரிச்சு செஞ்சா தான நமக்கு வந்து ஒரு ஈஸியா இருக்கு ஒரு ஆள் தலையிலேயே எல்லா சுமையு வைக்க கூடாதுல்ல ஆ அந்த சுமைய வச்சது வச்சது கூட இல்லாம டெம்பிள்ல சோ நீ இப்படிலா சொல்றது வந்து இன்னுமே கஷ்டமா இருக்கு
ம் ம் ஆமா ஆமா ம் இப்ப வந்துட்டு இப்ப வண்டி ஓட்டுறாங்கள எங்க மாமா அவுங்க வீட்டுல வந்து மூணு பேரு அண்ணந் தம்பி மூணு பேருமே ஒன்னா தான் இருக்காங்க இன்னைய வரைக்கு அது கிட்டத்தட்ட ஒரு இருவது இருபத்தாறு வயசு
அப்படியா சில பேரு இருப்பாங்க வேலசு செய்யறதுக்கு அலுப்புப்படாதவங்க ஒன்னா இருக்கலா
அ ஜாமால்லா பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு அண்ண கூட பெரிய அண்ண கூட இல்ல ரெண்டு அண்ண கூட ஒரு நாளைக்கி செலவுன்னு பாத்தீங்ன்னா எழ்நூறுவா எட்நூறுவா சாதாரணமா இந்த இதுக்கே சத் நம்ம சாதாரணமா இப்ப எப்புடி
சாப்பாட்டு செலவுக்கே
ஆ இவங்க வந்து நான்வெஜ்லா செஞ்சாங்கன்னா இன்னு ரேட் கூட வரு அவுங்களுக்கு
கூட தா போவு இல்ல எங்க மாமியார் வீட்ல நீங்க சொல்ற மாரி ரேஞ்சுக்கு தா வரு பாத்திரமு பண்டமு அதிகமா வரு பொழக்கோ வந்து கேட்டா நா வந்து அதிகமா புழங்குறேன்னு சொல்லுவாங்க நேறைய பேர் இருக்கிறப்போ உங்களுக்கு பாத்திரோ பண்டோ அதிகமாதானே வர செய்யு அது வந்து நா தா அதிகமா யூஸ் பண்றே அப்டின்னு சொல்லுவாங்க எனக்கு எப்டி நா பாத்திரோனா அத வந்து ஒரு தடவ யூஸ் பண்ணுனா சும்மா தண்ணில ஊத்தி கலுவி எல்லா வைக் எனக்கு புடிக் புடிக்காது அத வந்து நம்ம இது போட்டு சோப்பு போட்டு கழுவி வச்சுதான நல்லா இருக்கு
ம்
எனக்கு அந்த மாரி டக்குன்னு சும்மாலா கழுவி எல்லா வச்சுட்டா புளி கரைச்சதுன்னா அப்டியே போட்டுட்டு அப்டியே கழுவிக்கணு சொல்லுவாங்க நா எல்லா ஒன்னா போட்டு டக்னு ஒன் அந்த மாதிரி மொத்தமா சேத்து கழுவி வச்சிருவே அதுக்லாம் சொல்லுவாங்க ஒன்னு ஒண்ணுத்துக்கு ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாரி செய்ய வரு உங்களுக்கு புடுச்ச மாரியு நம்ம செய்ய முடியாதுல்ல
ஆமா ஆமா
ஆ ஒரே மாரி எல்லாரு இருக்க முடியாதுல்ல
இப்ப அவுங்கல்லா இப்ப எப்டி இருக்காங்க பாத்தீங்களா மூணு பேரு ஆசையா இருக்கு அது எந்த யாரோட புள்ள யாருன்னே தெரியாது எல்லாஅம்மேனே சொல்லுவாங்க மூணு பேரையுமே இவங்கள பாத்தா அம்மா அவங்கள பாத்தா அம்மா யாரோட பிள்ள யாருமே கண்டுபிடிக்க முடியாது நம்ம
ஆமா
அந்த மாரிலா இருந்தா தானே நமக்கு ஆசையா இருக்கு
உண்மதா உண்மைதா சில பேர் வீட்டுல பாக்குறப்ப எனக்கு தோணு ஏ நா கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா நா நினைச்சது என்னன்னா கூட்டு குடும்பத்துல தா போனு எல்லாரு கூடயு ஒன்னா இருக்கணு நீங்க முன்னாடி யாருட்டயாவ்து கேளுங்ளே நா அப்டி தா ஏ நெனைச்சு போனே ஆனா அங்க போய் வந்து அந்த மனுஷ் ஷங்கள்லா பாத்ததுக்கப்பறோ அவுங்களோட எண்ணங்கள் கெட்டதா இருக்கா அத பாத்ததுக்கப்றோ ஒரு மாரி வாழ்க்கையே வெறுத்து போயிடுச்சு இப்புடிலாமா இருப்பாங்க மனுஷங்க ஏனா நம்ம பாத்ததெல்லாமே வந்து நல்லவங்களாவே பாத்துட்டு திடீர்னு போயி ஒரு காட்டுக்குள்ள போயி விட்ட மார்ருக்குது அந்த மாரி ஆயிடுச்சு எனக்கு அப்டித்தா இருக்குமே அப்பலா என்ன இப்டிலா இருக்காங்க நம்ம எதுமே சொல்லலனாலு நம்ம தப் ப்பா சொன்ன மாரியே சொல்றாங்களே ஏ ஓன்னுமே பண்ணிருக்க மாட்டே ஆனா நாந்தா சொன்னே அந்த விஷ்யத்த நாந்தா பண்ணுனேங்கிற மாரி சொல்லி நடக்காத விஷ்யத்தக் கூட நடந்ததா சொல்லுவாங்க எனக்கு அதெல்லா ஒ ரொம்ப ஒரு மாரி இருக்கு இப்ப பாத்து பாத்து அவ்ங்களோட கொண அதுதா நமக்கு தா அதெல்லா தெரியலன்னு தெரிஞ்சு போச்சு ஆரம்பத்துல நமக்கு அப்பதா சின்ன வயசு தானே நமக்கு என்ன தெரியு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு மெச்சூரிட்டி அதெல்லா இருக்காதுல்ல அந்த டைம்ல
ஆமாம்மா
அப்பலா ஒரு மாரி அழுகையா வரு இப்பலா நீ எது சொன்னாலு கண்டுக்குறதில்ல இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போயிட்றது
அவளோதா
ஆ இப்ப தூரமா வேற வந்துட்டோ நமக்கு வந்து தனியா இருந்திருந்து நமக்கு ஒரு அந்த அ செல்ஃப் கான்ஃபிடன்ஸு நமக்கு கொஞ்ச இன் அதிகமாயிட்டு தனியாவே மேனேஜ் பண்ணி நம் நம்மளால முடியு முடியாம நம்மளால முடியாததெது கெடையாதுங்கிற மாரி ஒரு இது வந்துட்டு
ம் அ அதுதா நல்லது தூரமா வர்றதுதா நல்லது
குடி அதாவ்து ஒன்னா இருக்கணு அப்டிங்கிறது நல்ல விஷ்யந்தா அங்க உள்ளவ்ங்களு அதுக்கு ஒத்து போகணு ஒத்து போனா இருக்கலாம இல்லங்கிறப்ப தனியா தூரமா இருந் அந்த உறவுகளோட சும்மா பேசி கொண்டுகிட்டு அந்த மாரி அந்த லெவலுக்கு இருந்தா போது ஒன்னா இருந்து சண் டையோட இருக்கிறதுக்கு தனியா இருந்து சுமூகமா இருக்கிறது நல்லது தான அதுதா எனக்கு
ம் ம் இப்ப எனக்குமே அப்டித்தா தோணுது ஆனா நம்ம வந்து இவ்ளோ கஷ்டப்பட்டு இத போய் நம்ம வுட்டுட்டு போ முடியுமா அப்டின் தா தோணுது எனக்கு
ஒரு முடிவு வர வரைக்கு நீங்க கொஞ்ச பொறுமையா பாத்து இருங்க
அதனால தா நா அட்ஜஸ்ட் பண்